ஆ ஏன் நீ எப்டி இருக்கே
நல்லா இருக்கேக்கா வீட்லல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க அங்கல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லா இருக்கோங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா பசங்ளுக்கெல்லா சாப்பாடு குடுத்தே
ஓ
ஆ சாப்பாடு குடுத்து சேரி அப்றோ தூங்க வெக்கலா அப்டின்னு தூங்க வெச்சுட் இருக்கே சேரியவ தூங் ஆனா சரி அஃதா சும்மா இருக்கே சரி உனக்கு ஃபோன் பண்லா ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்டின்னு ம் அப்டி கூப்ட்டே எங்க அங்க வீட்லல்லா என்னா பண்றாங்க
தோ டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க்கா இவுங்ளு இப்போதா சாப்ட்டு முடிச்சாங்க சாப்ட வெக்கதா பெரும் போராட்டமா இருக்கு
ஓ ஓ ஆ ஆ சாப்டவே மாட்டேங்றாங்க
ஆமாங்க்கா அந்த சம்மர் லீவ் வீட்டத்துலேருந்து
ஆ
சாப்பாடே வேண்டா எனி டைம் என்ன அப்டியே விட்ருங்க நா பாட்டு விளையாண்டுட்டே இருக்கேங்கறாங்க
ஐய்யயா ஆ சாப்டாம எப்டி ரெண்டு
ஆ ஆமா சாலிடா ஒன் அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு நா பீட் பண்றதுக் எடுத்துக்க வேண்டியதார்க்கு இன்னு ஊட்ட வேண்டியதாருக்கு ஊட்டி விடலன்னா சாப்ட மாட்றாங்க
ஐயோயோ ஏ கையில எத்து சாப்ட மாட்டாங்களா ரெண்டு பேருமே
அக்கா ஸ்கூல் போறப்பல்லா கரெக்டா பாஸ்ட்டா சாப்டுட்டு தா இருந்தாங்க
ஆ ஆ
இப்ப வந்துட்டு இந்த லீவ் விட்டதுக்கு அப்றோ வெளயாட்டு ட்ராயிங் டிவி இதே போல உக்காந்து ட்டு
ஆஹ
சாப்படறதுக் அவ்ளோ ஒரு அழப்பு பாக்குறாங்க என்னமோ ஒரு ஆப் நனவர் சாப்டறதுக்கு ஏதோ பெருசா அவங்க டைம் செண்ட் பண்ண போற மாரி
ஐய்யோ அப்போ உனக் அப்போ நீ அவங்க மத்தியான ஊட்டி நீ சாப்பறதுக்குள்ள லேட் ஆயிடு போல
ஆமாக்கா மூணு வேலையு அப்டிதா ஆகுது
ஆ ஐய்யய்யோ
ஆஹ அதுவு சம் டைம்ல ரெண்டு பேருக்குமே உக்காந்து ஊட்ட வேண்டியதாருக்கு
அ நீ சொல்லு சாப்ட சொல்லு
ம்
நீ சாப்ட சொ
அது சொல்லியாச்சுக்கா சொன்னாலு நம்ம ஊட்டி விடுறப்ப சாப்புற அளவு வந்து கம்மியா இருக்கு அவங்க சாப் டங்னா ஏதோ கடமைக்கு கோழில்லா கொத்துனா கொத்திட்டு ஓடிறாங்க
அய்யயோ
ஆ அதுக்குனு பா வே ரொம்ப கஷ்டமா இருக்கு செரி ஊட்டிவுட்டு போவோமே வேற என்ன பண்றது அப்டின்னு சொல்லிட்டு
ஆ ஆ
ஊட்ட வேண்டியதா இருக்குக்கா அங்க பசங்க எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க எல்லா ஸ்டாப் சாப்டுட் தா செரி அப்டியே தூங்க வச்சிடலா வெயில் ரொம்ப இருக்கா
ம் ம் ம்
கொஞ்ச நேரோ தூங்கனான்னா வெயில் தெரியாது அதுக்கப்பறோ நாலு மணிக்கு மேல கொஞ்சோ வெளியில போய் வெளையாண்டாலு தெரியாது
ஆம்மா
அப்டி அப்டின்னு தூங்க வச்சேனா
ம்
செரி அதா வேலயெல்லா முடிச்சுட்ட செரி சும்மா உட்காந்துட்டு இருந்தேனா செரி அதா ஃபோன் அடி நா ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்னா அப்டியே கூப்ட்டே உனக்கு
செரி செரிக்கா அங்க வெயில் அடிக் இது அங்கெல்லா ரெண்டு நாளா கிளைமேட் மாறி இருக்கு வெயில் இல்ல இன்னைக்கு லைட்டா மழ தூறிட்டே இருக்கு
அய்யோ இங்கெல்லா நல்லா வெயில் கால்ல இருந்து வெயிலு வெளிலயே போக முடியல
செரி செரிக்கா ஆமா அந்த கொடு வெயில் வேற ரொம்ப இதா இருக்கு அதே போல கோட மழயு வந்து வெப்பத்த தா கொடுக்குது ஒரு கூலிங்காவே இல்லக்கா கால்லலேந்து
ஆ
ம் சொல்லுங்கக்கா
அதா வெயில்னால அ மோப் இந்த ச் என்னன்ன ஓட்டு வீடானாலு அவ்ளோ தெரியாது
ஆம்மா
மழ அடுச்சா இதுன்னா நம்ம எல்லா டெராஸ் போட்டதுனால வெயிலு அ மழ பேஞ்சா ரொம்ப வேர்க்குது உள்ள நம்ம கம்புளியே போட்டு தூங்க முடியாது
அந்த மாதிரி இருக்கு ஆ
நீங்க சொல்ற மேறிதா காலைலேந்து சாலிடா ஒரு த்ரீ அவர்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா மழ தூறல் விழுந்துட்டே இருக்கு இந்த சாரல் மழயா வீட்ல வந்து அப்டி ஒரு வெக்கையா இருக்கு அப்டி வேர்த்து ஊத்துது
ஆஹ் ஆ ஆ
ம் அ சில பேர் என்ன சொல்றாங்க இந்த நா வந்து மாடியில இருக்கிறதுனால அப்டி இருக்கு கீழ் வீட்லா பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கு அவங்கெல்லா பாத்துட்டு என்ன மழயில கூட ஏசி போட்டு ஆகுது அப்டின்றாங்க
ம் நம்ம மேல இருக்குறதுனால சூட்டு கீழ எறங்குது
ஆம்மா
அவங்க கீழ இருக்கிறதுனால மேல நம்ம வீடு இருக்கறனால அவங்களுக்கு கீழ தெரியறதுல
ஆமா ஆமா
ஆ அதா டிஃப்ரண்டா ப்பி கேக்குறாங்க அவங்க
அது ஆனா உண்ம தா ஆனா நா செனச்சி ப்ப நீங்க வந்து இருந்து பாருங்க வீட்டுக்குள்ள அப்ப தா தெரியு உங்களுக்கு ஹீட்டு மழ எப்டி இருக்குன்ட்டு
ஆமா ஐயோ கஷ்டோ வெப்போனா இருக்கவே முடியாது வீட்டுக்குள்ள அதுவு கரன்ட் போயிடுச்சுன்னா இருக்கவே முடியாது
ஆமாக்கா நார்மலா வெயில் அடிக்கும் போது கூட இவ்வளோ ஒரு புழுக்கம் தெரியவே இல்ல
ஆ
இந்த மழ லைட்டா தூரவு அந்த டெரஸ்ல உள்ள ஹீட் அப்டியே கீழ எறங்குது
ஆமா
ம் இந்த செவருல்லா ஹீட்ட புடிச்சு வச்சிருக்குல்ல
ஆமா
அந்த சிமெண்ட்டு செங்கல் எல்லா ஹீட் அப்டே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கவு அந்த லைட்டா அந்த தண்ணி படவு
ஆ
அப்டி ஒரு இதா இருக்கு
ஆமா நீங்கல்லா ஏசி இல்லாம இருக்கவே முடியாது போல
ஆமா எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லா ஓவர் நைட் ஏ சி ஓடு பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணிலேருந்து நாலு மணிவரைக்கு ஏ சி ஓடு
ஓ ஹா ஹா
ஏ சி இல்லனா இருக்க முடியாது நம்போ ஏதோ டெக்னாலஜில இது ஒன்னு கண்டுபுடிச்சாங்க
ஆமா ஃபேன் போட்டாலு காத்தே வராது நம்மள்க்கு
ஆமாக்கா அது ரொம்ப கொடும ஃபேன் காத்து வந்துக்கா அப்டே சூடா காத் து வெந்நீர் பக்கத்துல நின்னா எப்டி இருக்கு அடுப்பு பக்கத்துல நின்னா எப்டி இருக்கும் பாருங்க ஒரு அனல்
ஆ ஹா
இது போலயே இந்த சீலிங் ஃபேன் வந்து கீழ எறக்கிவிடு ஹீட்ட
ஆ
ஏதோ டேபிள் ஃபேன் இருந்துச்சுன்னா கொஞ்ச மேனேஜ் பண்ணிக்கலா ஓகே அது கொஞ்ச கூலிங்கா இருக்கும் டேபிள் ஃபேனு
ஆ
பட் இந்த வெயில் டையத்துலல்லா சீலிங் ஃபேன் போட்டோம்னா அதுக்கு ஃபேனே இல்லாம இருந்துல்லா அப்டி இருக்கு
ஆமா ரொம்ப வெயிலு இந்த தடவ ரொம்ப வெயிலு கொஞ்ச கூட இது இல்ல மழை இருக்குன்னு சொல்றாங்க என்ன ஆகுதுன்னே தெரில
ஆமா ஆமா இங்கேயே மழ சொல்லிருக்காங்க இன்னைக்குதா மழ லைட் டா தூரிருக்கு
ஓ செரி செரி நல்லா மழ அடிச்சாலு ரொம்ப மழ அடிக்குது வெயில் அடிச்சாலு ரொம்ப வெயில் அடிக்குது
ஆமா
இந்த கிளைமேட் இப்ப சொல்லவே முடில எப்போ மழ அடிக்குது எப் போ வெயில் அடிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியற்து இல்ல
ஆமா
ஆ ரொம்ப கஷ் நம்ளுக்கு எல்லா
ஆமா நா அதா நெனைச்சு பாப்பே நம்மளுக்கு பகல்ல வந் து நல்ல வெயில் அடிக்கட்டு நைட்ல நல்லா மழ பெஞ்சிச்சுனா அந்த வெப்பம் தெரியாதுல்ல அதே போல இருந்தா நல்லாருக்குமே அப்டினு சொல்லிட்டு ஆனா எங்க நம்ம நெனைக்கறதுல்லா நடக்குது
ஆமா அது நடக்குறதே இல்ல
ஆமா ம் சேரி சரிக்கா பசங்க என்ன பண்றாங்க தானா சாப்டுட்டாங்களா நீங்க ஊட்டி விடணுமா
இல்ல சாப்ட்டாங்க உக்காந்து டிவி போட்டா உகாந்து சாப்ட்டுப்பாங்க
ஆ
அ சாப்ட்டு எல்லா பண்ணிட்டா சரி தூங்க வச்சா வெளில போறேங்கிறாங்க வேணா வந்து பக்கத்து வீட்டுல பசங்க எல்லா விளையாண்டுட்டு இருக்காங்களா இந்த வெயில்தா அவுங்க வீட்டுல விட்டுருக்காங்க வெயில ஆடிட்டு இருக்காங்க இவுங்களு நானு போறம்மா போறம்மான்னா நாங்களா வேண்டாட் கொஞ்ச நேர படுங்க நாலு மணிக்கு மேல கோ அனுப்பற அப்டின்ட்டு படுக்க வெச்ச படுத்துட்டு இருக்காங்க
ம் ம்
ஆ
சேரி சேரிக்கா
ஆ வேலை எல்லா முடிஞ்சிருச்சா
ஆ முடுஞ்சுச்சுகா தோ படுக்க வச்சிருக்க ரெண்டுபேரு அப்டியே கொஞ்ச நேர துங்குனாங்கன்னா கூட கொஞ்ச நம்மளு ரெஸ்ட் எடுக்கலா எங்க இவங்களும் ரெஸ்ட் எடுக்க மாற்றாங்க நம்மளையு ரெஸ்ட் எடுக்க விட மாட்றாங்க
ஓ அவுங்க இருந்தா அவுங்க கூடவே ஆடிட்டே இருக்கனும் நானு
ஆமா ஆமா ஆமா அது உண்மதா ம் ம் சேரிக்கா
அத்த மாமல்லா
ஆ எல்லா தூங்கிட்டு இருக்காங்கக்கா அவுங்க வந்து வயசு
ஹலோ
சேரிக்கா அப்பறகா
ஆ
அங்க எல்லா நல்லா இருக்காங்கலா அத்த மாமலா என்ன பண்றாங்க
ஆ எல்லா நல் தாங்க
சேரிக்கா அத்தமாமா எல்லா எங்க ஊருக்கு போலயா உங்களுக்கு லீவு விட்டோன்னோ ஊருக்கு போறதா சொன்னாங்க
இல்ல இல்ல ஊருக்கு போல எல்லாமே இருக்க பசங்க இருக்கிறதுனால
சேரி சேரி
வீட்ல தா இருக்காங்க
சேரி சேரிக்கா அவுங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்ச இதா ஆயிடும்ல
ஆ அவுங்க பாத்துபாங்க
ம்
நாம கொஞ்ச ஃப்ரீயா வேல செய்ய அதனால தா வேல அப்பற முடிஞ்சிச்சு நேரத்துல உட்காந்துட்டே இருக்கணும் கிச்சன்ல
ஆமா மா
அவங்க இருக்கிறதுனால கொஞ்ச பாத்துக்கறாங்களா
ம்
அதனால நம்மளுக்கு வேல கொஞ்ச சீக்கிர முடியுது அதச அவங்க செரி அவங்க டீ வி பாத்துட்டு இருக்காங்களா
ம்
சரி இவங்கள தூங்க வச்சுட்டா அதுக்கப்பற கொஞ்ச எந்துச்சு வெளியில கூட்டிட்டு போனா அவங்க பாத்தப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சோ வாக்கிங் நடந்த மாதி இருக்குமா வெளில போயி இந்த பக் பாத்துப்பாங்க வெளியில அப்போ நாம உள்ள வேல எல்லா சீக்கிரம் செஞ்சிடலா நைட்டு டின்னருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லா சீக்கிர செஞ்சிரலா
ஆமா ஆமா ஆமா
அ அதனால நம்மளுக்கு அவங்க இருக்கிறதுனால கஷ்டோ தெரியறது இல்ல
சேரி சேரிக்கா உண்மைதா அது
ஆமா அ உனக்கு ஏது பரவாயில்லயா அவங்க பாட்டுபாட
போகுது
அ சேரி சேரி
ம் அத ஸ்கூல் எப்ப திற வாங்க சீக்கிரோ தொரங்க அப்டின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கொரஸ்பாண்ட்டக்கு தனியா ஒரு மெயில் போடலான்ருக்கே
எ வச்சு மெயின்டென் பண்ண முடியலயா
ஆமாங்க்கா
அ அ
முடியல நீங்க வந்து ஸ்கூல் லீவ் விடாதீங்க
அ
அதாவது சப்ஜெக்ட் மாரி இல்லாம ஸ்பெஷல் கிளாஸ்ஸா ஏதாவது எடுங்க டான்ஸ் டிராமா அதே போல ஏதாச்சு ஒன்னு எடுங்க ஆனா லீவு மட்டு விட்டு எங்கள டார்ச்சர் பண்ணிடாதீங்க
ஐயோ கஷ்டோ என்ன அப்டி அநியாத்துக்கு
ம் ஆனா முடியலயே சமாளிக்க முடியலயே இதோ பாருங்க கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க
அப்போ நம்மளல்லா வச்சு நம்ம அம்மாங்க எப்ப சமாளிச்சுருப்பாங்க நெனைச்சி பாரு
ஆமா ஆமா அக்கா நம்ம இந்த அளவுக் அப்டிலா ரொம்ப மோசோ இல்லக்கா அடம்பிடிக்கலக்கா
அ இல்ல அப்டிய ஆனாலு நம்மளையும் வச்சிருக்காங்கல்ல இப்போல்லா பசங்க இப்டி
ம்
அது நம்மள எல்லா வச்சு மேய்ச்சிருக்காங்கல்ல
ஆமா
அ சேரி அ சேரி அப்போ அ அ சேரி அப்போ நாளைக்கு ஃப்ரீயானா கூப்புறே சேரிக்கா அ சேரியா ஓகே அ